வணக்கம் ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா அ நம்ம இப்ப பேஸ் சிட்ருந்த டாப்பிக் அப்டியே கண்டின்யூ பண்லாமா
ம் கண்டிப்பா
ஓகே
சரிங்க தோழி இப்ப நீங்க வந்து இப்ப சைவத்துல சொன்னீங்ள அசைவத்துல என்ன நல்லா சமைப்பீங்க எனக்கு வந்து பாத்திங்ன்னா நா வந்து அசைவோ சாப்ட மாட்டே ஆனா என்னோட பையனு என்னுடைய கணவரு சாப்டுவாங்க மீன்னா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க பாத்திங்ன்னா
ம்
அ ஹ அதே மாரி இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கெழம இல்லையா இன்னைக்கு எதாது து எப்போ தா மீன் சாப்புறோ இன்னைக்கு எதாவ்து விதமா செய்வோ அப்டின் பாத்தேனா இந்த ரத்த பொரியல் வந்து எ பைய கேட்டா ஒ கருப்பு கலர்ல்ல ஒரு முட்ட செய்விலம்மா அத செஞ்சு குடுங்க அப்டின்னு சொல்லிட்டே இருந்தா அப்பவே வந்து
ஆ
கக்காதனால சரி ரத்த பொரியல் செய்வோ அப்டின்னு இருக்ற தோழி வந்து நா செய்யிற மொறைய உங்கள்ட்ட சொல்றே நீங்க எப்டி செய்வீங்கன்னு சொல்லுங்க புடிச்சிருந்தா நாமளு அத வந்து மாத்தி மாத்தி செஞ்சு பாக்லா தோழி வந்து ஏனா ஒரே மாரி சாப்டுட்டே இருந்தா போர் அடிக்கு இல்லையா நம்மளுக்கு கொஞ்சோ வே ம் ஹும் மாத்ததல்லா சாப்ட்டா அந்த சுவை ஏற்படு சரிங்க தோழி இப்ப நா சொல்ற தோழி செய்முறை வந்து ரத்தத்த வாங்கி தோழி வந்து ஏன்னா காலைலயே வாங்கினு அது கொஞ்சோ நேரோ ஆக ஆக பாத்திங்கன்னா அது வந்து நீத்து பொய்டு அப்டின் சொல்லுவாங்க
அது ஃபுல்லா எல்லா க்ளாட் ஆயி அதுல இருக்க தண்ணி பூரா வெளில வந்ரு
ஆமா அதா உண்மையான விஷ்யோ வந்து பாத்திங்ன்னா அப்டி வாங்குறப்ப என்ன இருக்குனா அதுல வந்து ஆட்டோட முடிகள் வந்து நறைய இருக்கு பாத்திங்ன்னா அது இல்லாம வாங்கவு முடியாது வந்து ஏனா வெட்றப்ப அதுவதா அப்ப என்ன பண்ணுனா அத எடுத் அந்த கெட்டியான பதோ இருந்தா மட்டுதா அத வந்து கழுவவே நம்ளால முடியு லிக்வியூட் மாரி ஆயிடுச்சுனா பண்ண முடியாது இல்லையா அதனால அந்த கெட்டி பதத்துல இருக்ற அப்ப என்ன பண்ணணுனா அது நல்லா அதுல அந்த முடிகள் இல்லாம பாத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணு
ம்
அ ஒரு பக்கோ பாத்திங்ன்னா சின்ன வெங்காயம் அ பச்சமிளகாய் அ கொஞ்சமா வந்து ஜீரகம் எடுத்து வச்சுப்பே நா வந்து
ம்
கருவப்புல கொஞ்சோ எடுத்து வச்சிருவே இந்த ரத்தத்த என்னப் பண்ணுவன்னா நல்லா கொஞ்சோ கைய விட்டு பெசஞ்சி அத கு கு குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கற மாரி பீஸ் மாரி வரா மாரி எடுத்து வச்சிருவோ தனி பக்கத்துல ஆ ஆ அடுப்ப வச்சி இந்த ரத்தத்த அதுல ஊத்தி நல்லா கின்டிக்கிட்டே இருப்பே தோழி வந்து அ அந்த தண்ணி எல்லா வத்தி போயி ஓ நம்ம முட்டை செஞ்சா எப்டி சுருண்டு சுருண்டு அங்கங்க இருக்கூ அந்த மாரி பதத்துக்கு வந்த ஒன்னே தோழி பாத்தீங்கன்னா தனியா இன்னொரு பாத்துரத்துல மாத்தி எடுத்து வச்சுர்ந்தே
அ
இன்னொரு அடுப்புகல வந்து என்ன பண்ணுவன்னா அ வானலில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா வெங்காயோ சின்ன வெங்காயோ வந்து நறைய சேத் துக்லா இது வந்து அவ்ளோ ஒடம்புக்கு நல்லது வந்து
ஆமா
ரொம்ப நறுக்கி அதாது பெருசு பெருசா போட்டோனா ஒரு மாரி அது அந்த வெங்காயத்தோட ஸ் நல்லு தெரியு அதுஅதனால ரொம்ப பொடியா நரிக்கி போட்டு பச்சை மொளகா உ கொஞ்சோ ஒரு ஒரு நாலு கருவப்புல போட்டுட்டு வத்க்கணு அதுக்கப்புறோ இந்த ரத்த பொரியல் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க பாத்தீங்ளா அதையு எடுத் எடுத்துப் போட்டுட்டு ஆ உப்பு மட்டு இதுக்கு தேவே கெடையாது ஏன்னா அதுலய உப்பு இருக்குங்கனால உப்பு போட்ணுனு அவசியோ இருக்காது து ஆ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தேங்காய் துருவள் வந்து ஒரு கொஞ்சோ கூடுதலா போடுவ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு தெரியாம இருக்கிறதுங்கிறதுக்காக ஆ கொஞ்சொ தேங்கா துருவல் வந்து கொஞ்சோ கூடுதலா போடுவே தோழி வந்து
அ
போட்டுட்டு பா்த்தீங்கன்னா எறக்கி வச்சிருவ அ செஞ்சு வச்சு அடுத்த நிமிஷோ பாத்தீங்கன்னா எ பையன் வந்து ஒரு கின்னத்துல போட்டு எடுத்து போய் உக்காந்து சாப்
ஸ்நாக்ஸ் மாதிரி ஆ
எனக்கு வந்து நா அது வந்து ரத்த பொரியல்ன்னு சொல்லாம என்ன பண்ணிட்டேனா அ முட்ட அம்மா வந்து செய்வல்லடா அதுல மஞ்சள்த்தூள் போட்டு செய்வே இதுல வந்து பெப்பர் அதிகமா அத மிளகுத்தூள் போட் செய்வே அவ்ளதா வித்யாசோ ஏன்னா பசங்க வந்து சாப்டாது இது ஐய்யயே இது என்ன அது என்னன் கேக்கு அதனால பாத்தீங்கன்னா நா வந்து இது வந்து கருப்பு முட்டப்பா இது சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது ரத்த ஊரு அப்டின்னு சொல்லி அப்டிதா அவன வந்து சாப்பிட வச்சிருக்க வந்து தோழி வந்து இது வந்து நா வந்து து ம் மாதத்துல ஒரு முறை நாங்க வந்து எடுத்துக்கொள்ளுவோ வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு அப்டின் சொல்லி சொல்றதுனால ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க இத சாப்புலா அப்டின்னு இதுதா நா பயன்படுத் தி அப்றோ தோழி நீங்க எப்
நானு இதே மாரிதா பயன்படுத்துவே ஆ எனக்கு ரத் ரத்த பொரியல்னா எனக்கு ரொம்ப புடிக்கூ ஆனா ங்க நா ஊர்ல இருக்கம் போது நா வந்து அங்க வந்து அதிகமா எடுத்தது கெடையாது எப் பயாது அம்மா இருக்கம் போது வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கம் போது செஞ்சிருக்கிறோ அதுக்கப்றோ எது பன்னது இல்ல அம்மா எறந்ததுக்கு அப்புறோ இது பண்றது இல்ல இப்ப ஏன் வீட்டு ஹஸ்பண்ட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வேணுனா அவுர் வாங்கிட்டு வந்து குடுப்பாரு எனக்கு அத எப் ச்சனா நீங்க சொன்ன மாரியேதா நானு செய்வே அந்த சீரகோ சீரகம் இப்போ போட்டீங்க பாத்தீங்களா நா என்ன பண்ணுவே அந்த சீரகத்தோட கொஞ்சோ மிளகு இருக்கு பாத்தீங்கன்னா மிளகையு வந்து பவுடர் பண்ணிடுவே
ஓஹோ ம் ம்
ஸ்பைசி இருக்கு உடம்புக்கு நல்லது மிளகு சீரகமு சேந்து வரது ஆ உடம்புக்கு நல்லது என்ன ஊத்தி இது பண்ணீங்க பாத்தீங்களா ஆ எங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க வந்து ரத்த பொரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணல செந்தோம்னா அது உடம்புக்கு கொஞ்சோ பலோ அப்டின்னு சொல்லுவாங்க இப்ப நல்லெண்ண நல்லெண்ண வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி இதெல்லா காச்சனோம்னா நல்லெண்ணய ஊத்தி சாப்ட சொல்லுவாங்க
ஆமா தோழி ஆமா தோழி வந்து
அது ஒடம்புக்கு வந்து ரொம்ப பலோ அப்டின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நல்லெண்ணய்ல வந்து நம்ம அந்த ரத் த்த பொரியல நம்ம செஞ்சோ அப்டினா அந்த அதுல ஏற்கனையே அது ஒடம்புக்கு நல்லது இந்த ஆ நல்ல எண்ணெயு பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சோ அதி கமா எங்க அம்மா வெங்காயோ போடுவாங்க எங்க அம்மா சொல்லி குடுத்தது வெங்காயோ நெறைய கட் பண்ணிக்குவாங்க கடுகு கருகப்புல வெங்காயோ பச்ச மொளகா ஆ எல்லா போட்டு நல்லா தாளிச்சுட்டு நீங்க சொன்ன மாரியேதா ஆ அந்த இத வந்து பிளட்ட வந்து அப்டியே கையிலயே ஃபுல்லா ஒடச்சு விட் டுட்டு வாஷ் பண்ணி நல்லா கைலயே ஒடச்சு நீங்க பாயில் பண்ணிட்டு அதுக்கப்றோ இது பண்ணீங்க ஆ நா பாயில் பண்ண மாட்டே நாங்க நா வந்து பாத்தீங்கன்னா அப்டியே அத வாஷ் பண்ணிட்டு நல்லா கைலயே ஃபுல்லா அது எல்லா அப்டி மெல்ட்டா ஆகுற மாரி ஃபுல்லா இது பண்ணிட்டு அதுலயே லைட்டா கொஞ்சோண்டு உப்பு
ஓஹோ ம்
போட்டுட்டு நம்ம அத அந்த இது பண்ணு போது அந்த மெளகு தூள் இருக்கு பாத்தீங்களா மெளகு தூளயு போட்டுட்டு நல்லா ம மிக்ஸ் பண்ட்டே இருந்தோனா அந்த தண்ணி எல்லா அப்டியே ட்ரை ஆகி முட் முட்ட பொரியல் மாரி வந்துரு அதுக்கப்றோ நம்ம தேங்கா இஷ்டோம்னா நம்ம தேங்கா அதுல போட்லா ஏனா சின்ன பசங்களா வந்து பாத்தீங்கன்னா தேங்க இருன்ச்சுன்னா அந்த ஸ்வீட்ல இருந்து சாப்டுவாங்க சோ தேங்கா போட்டு அத பண்ணலா ஆனா அந்த இது பண்ணலா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவுங்க எப்டி பண்றாங்கன்னா நம்ம முட்ட நம்ம அந்த ரத்தத்த வந்து கைலயே எல்லாத்தயு இது பண்றோ பாத்தீங்களா ஆனா அவுங்க அந்த மாரி பண்றது இல்ல மிக்சியில போட்டு பல்ஸ் மூட்ல பண்றாங்க
ஓஹோ ம் ம் அது வந்து இந்த கவுச்சு ஸ்மெல் வந்து மிக்சிக்கு அந்த ஜாருக்கு போயிடும்ல வந்து வந்து நம்மளால வேற எந்த இது அரைக்க முடியாது வந்து மனசு ஒரு மாரி நெருடல்லா இருக்கு அது வந்து
அம்மா இப்ப ரத்தத்த நம்ம சாப்படம் போது தெரியாது ஆனா அத வந்து வேற பாத்தத்ல யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு திங்ஸ யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு
ஆமா கண்டிப்பா
ஆனா அவுங்க வந்து பாத்தீங்கனா அப்டிதா பண்றாங்க ஹ மிக்சியிலதா பண்றாங்க மிக்சில போட்டு நல்லா அதுலயே அரச்சிட்டு அதுக்கப்றோ பண் றாங்கனா அவுங்க வந்து ரத்த பொரியல் அவுங்க செஞ்சு நா பாத்ததில்ல சிக் சிக்கன ரத்தத்துல செஞ்சு பாத்திருக்குறே
ஓஹோ புதுசா இருக்கு வந்து ம்
ஆமா ஒரு டைம் செஞ்சாங்க எனக்கு சாப்ட பிடிக்கவே இல்ல அப்டியே ஒவ்வல வொம்மிட் வர மாரி இருந்துச்சு ஜானா அவங்களா அத லைக் பண்ணி சாப்டாங்க அ எப்டின்னா அந்த சிக்கன் அ ரத்தோ இருக்கு பாத் திங்களா அத வந்து நல்லா மெ மிக்சில நல்லா அடிஸ்ட்டாங்க அடிச்சு வஸ்ட்டு சிக்கன் நம்ம கிரேவி பண்றோ பாருங்க சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நா உங்ளுக்கு தெரியலய அ வெங்காயம் தக்காளி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சோ எல்லா போட்டுட்டு சிக் சிக்கனயு நல்லா பாயில் பண்ணிட்டு வேட்டு மெளகாத்தூள் எல்லா போட்டு இந்த ரத்தத்தயு அதுல ஊத்தி அப்டியே போட்டு மிக்ஸ் பண்றாங்க
அப்டியா தோழி புது விதமான மெத்தடா இருக்கு ஆனா ஒரு ஒரே ஒரு இதுல கருத்து என்னன்னா தொழி வந்து எல்லாருமே ஆட்டு ரத்தோ செஞ்சுதா நா வந்து பாத்திருக்கே வந்து மொத மொறையா கோழி ரத்தத்துல செஞ்
கோழி ரத்த இல்ல ஆட்டு ரத்தந்தா ஆட்டு ரத்தத்த சிக்கன்ல செய்யறாங்க
ஓஹோ ஓ இது வித்யாசமா இருக்கு மொத மொ வந்து செய்யறது வந்துச்சு ஏன்னா இது மட்டன் அது வந்து சிக்கன்னு சொல்லுவோ அப்டி இருக்கிறப்ப ம மிக்சர்ல செய்றீங்க உண்மைலயே வந்து புது டிஷ் இன்னிக்கு தா நா வந்து கேள்விப்பட்டிருக்கே பரவால்ல இது வந்து
அனைக்கி பிரேக் பாஸ்ட்டுக்கு என்ன கூப்ட்டாங்க நா போகல அப்போ லன்ச்சுகு நா போகும்போது அப்ப அந்த மதியான காலையல செஞ்சத வெச்சாங்க ஆனா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் புடிக்கல பட் அவங்க எல்லாருமே அத லைக் பண்ணி சாப்ட்டாங்க எனக்கு மாத்ரோ அந்த டேஸ்ட் வந்து புடிக்கல நா என்ன பண்ண அந்த சிக்கன தனியா ஒதுக்கி வஸ்டு அந்த பிலட்ட சாப்ட் ஏன எனக்கு பிளட் பிடிக்குல்லையா அதனால அந்த பிளட் வந்து சிக்கன ஒதிக்கிட்டு பிளட்ட மட்டு எடுத்து வச்சு நா சாப் ட எனக்கு அந்த சிக்கனையு அந்த பிளட்டையு சாப்பட சுத்தமா எனக்கு மனசு ஒவ்வவே இல்ல
போ னா ஆமா கண்டிப்பா வந்து அ புடிச்சா மட்டு தா நம்ம அந்த உணவ வந்து எத்துகொள்ள முடியு வந்து
டிஃப்ரெண்டா பண்றோ அப்டின் சொல்லிட்டு வந்து எத எதயோ பண்ணக்கூடாது சாப்பாட்டுக்குன்னு ஒரு மொறை இருக்கு பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது அவங்ளுக்கு அது அவங்களோட குக் கிங் ஸ்டைலு சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்குது ஆனா எனக்கு அது புடிக்கல அதனால அத நா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே சோ எனக்கு பேசிக்காவே எனக்கு வந்து பிளட் வந்து ரத்த பொரியல் வந்து எனக்கு புடிக்கோ நா வீட்டு்ல வந்து நா செஞ்ஜன்னா நா நா செய்யறத என் ஹஸ்பண்ட் சாப்ட்டுக்குவாரு அவங்க அம்மா வீட்டு சைட்டு போனாதா அவங்க செய்யற மாரி மெத்தட்ல பண்ணுவாங்க பட் அவருக்கு லைக் பண்றாரோ பண்ணலையோ நா எது செஞ்சு குடுத்தாலு அவர் சாப்ட்டுக்குவாரு
சரிங்க தோழி பரவால்ல அதே மாரி தா என்னனுடைய கணவரும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க உங்க கணவர் சொல்ற மாரி எது செஞ்சாலு சாப்ட்ருவாங்க இவங்களு அப்டிதா தொழி வந்து பாத்தீங்க வந்து இதுதா வேணுன்னு கேட்க மாட்டாங்க எது வீட்டுல செஞ்சு குடுக்குறாங்ளோ அதயே சாப்பிடுவாங்க தோழி வந்து
ஆமா நானு ஏதாது இன்னிக்கி குக்கிங் பண்ணவா அப்டின்னு கேட்டா ஒன்னொரு விறுப்பு என்ன பண்ணமோ பன்னு என்ன பன்னமோ பன்னுன் தா சொல்லுவாரு ஒன்சிக் இது எனக்கு செஞ்சு குடு அத செஞ்சு குடுன்னு கேக்கவே மாட்டாரு அதே மாரி வந்து ஏதாவ்து டேஸ்ட் கம்மியா இருந்தா கூட இது குறை இருக் நல்லாஇருக்குதுன்னு சொல்லவு மாட்டாரு நானா கேப்பே இத சொல்லுங்க எப்டி இருக்குது ஏதாது மிஸ்டேக் இருக்குன்னா சொல்லுங்க அப்பதா நா நெக்ஸ்ட் டைம் வந்து பண்னு போது அத வந்து நா கரெக்க்ஷன் பன்ன முடியு அப்டீன்னாலோ ல்ல நல்லா இருக்கு அப்படீன்ட்டு போய்ர்வாரு ஆனா நா சாப்புடும் போது எனக்கு அது பிடிக்லன்னா அதுக்கப்ரமா செரி ஓகே இது இப்டி இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு நானே அத கரெக்ஷன் பண்ணுவே
ஓஹோ பரவால்ல தோழி வந்து இல்ல ஓரளவுக்கு ஒத்து போதா இவுங்க என்னுடைய கணவரோ அப்புடிதா வந்து இதுதா செய்யு சொல்லி சொல்லவே மாட்டாங்க வந்து நம்ம என்ன செஞ்சு குடுக்குறோமோ அதுதா சாப்புடுவாங்க தோழி வந்து
இப்ப வந்து நம்ம சி மட்டன் சிக்கன் எடுக்குறதுல்ல அப்றோ இது வந்து பாத்தீங்னா ஆட்டு கறி வாங்கி நம்ம சமைக்கிறோ பத்தீங்களா அத அது கூட கொலஸ்ட்டாலுக்கு இப்ப வந்து சுகர் இருக்குவங்க ப்ரெஷர் இருக்கவங்கல்லா ம மட்டன் சாப்ட கூடாதுன்னு டாக்டரே சஜசன் பண்ணுவாங்க ஆனா அந்த பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுஆர்கன்ஸ்லா இருக்குல்ல அது எல்லாமே ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
செரிங்க தோழி செரிங்க தோழி ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செய்வாங்க ஆட்டு பொரியல் அ அப்புறோ வந்து மூளை கொலம்புன்னு சொல்வாங்க கிரேவி சொல்லுவாங்க அப்புறோ கல்லீரல் மண்ணீரல்னு ஓ ஆட பொறுத்த வரிக்கி எல்லாமே வந்து சாப்டுவாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க ஏ கேட்டீங்னா அது ஒன்லி இலைத்தலை மட்டுந் தானே சாப்டுது வந்
ஆமா ஆமா
ஆடு கூட பேப்பறதீங்கோ அப்டீன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குற வந்து ஆனா ஆடு வந்து இலைய மட் மட்டுமே சாப்புடுறது வந்து அதனால தானவோ தெர்ல அத எல்லாத்தோட பார்ட்டுமே வந்து பயன்படுத்து வந்து தது
எல்லா பார்ட்டுமே பயன்படுது இப்போ அந்த ப்ரஷர் சுகர் இருக்கறவுங்க கூட அந்த ஹார்மோன்ஸ்ல ஏதாதுசப்ட்டா கூட அவங்குளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது
ஆமா தோழி சரிங்க தோழி நம்ம இத வந்து அடுத்த அழைப்புல வந்து நம்ம இத வந்து தொடர்ந்து பேசுவோ தோழி ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி